நா நல்லா இருக்கே ப்ரோ உ பேர் என்னது ப்ரோ
ப்ரோ எ பேரு வந்து லிங்கேஷ்குமார் ப்ரோ
லிங்கேஷ் குமாரா ப்ரோ
ஆமா ப்ரோ
ஆ வணக்கம் லிங்கேஷ்குமார் என்ன பண்றீங்க
ப்ரோ நா வந்து இதாம்ப்ரோ ஐ டி கம்பன்ல வேல செய்ற ப்ரோ நானு
ஐ டி கம்பனியா ப்ரோ ஐ டினா என்ன ப்ரோ
புரோ ஐ டினா தெரியாது ப்ரோ அதா ப்ரோ ஐ டி ஐ சொல்வாங்கல
இரு ப்ரோ இரு ப்ரோ நா பேசி முடிச்சோனே பேசு ப்ரோ
ம் சரி ப்ரோ
நா பேசும் போது சைலன்டா லிசன் பண்ணு ப்ரோ லிசனிங்லா வந்து உங்ளுக்கு வந்து சொல்லி தர்லியா ப்ரோ காலேஸ்ல
எங் காலேஜு யாரு சொல்லிதர்ல ப்ரோ எங் காலேஜூ அது நல்ல காலேஜ் தா எனுக்கு நம்ளுக்கு தெர்ல அதல்லா
தெர்லயா நீங்க கத்துக்லியா ப்ரோ
கத்துக்லன் சொல்றது தெர்ல சொல்லா
கத்துகலன் சொல்லு ப்ரோ தெர்லன் சொல்லாத ப்ரோ
கத்துகில ப்ரோ இப்போ நானு
ஆ அ சரி ப்ரோ என்ன பண்றீங்க என்ன பட்ச் சீங்க எங்க ஸ்கூல் முட்ச்சீங்க
ப்ரோ நா வந்து நா காலேஜு முடிச் வந்து லொயலே கால்ஜ் முச்ச ப்ரோ நானு லொயலா காலேஜ்ஜு
ஓகே
முடிச்சதே இங்க பிளேஸ் வந்து இங்க பக்கத்துல இருக் கம்பெனி ஐ டி ஜாப்க் என்ன கூப்டாங்க அங்க சேந்துட ப்ரோ நானு
லொயலா காலேஜ்லயா ப்ரோ படிச்சீங்க
ஆமா ப்ரோ
அ ப்ரோ லொயால காலேஜா என்ன ப்ரோ பெரிய காலேஜூ எப்டி ப்ரோ
ப்ரோ அது வந்து நா ஃபீஸ் கட்டி சேந்தே ப்ரோ அங்க
ஃபீஸ் கட்டி சேந்தீங்ளா ப்ரோ
ஆமா ப்ரோ
ப்ரோ எல்லா ஃபீஸ் கட்டி தா ப்ரோ சேர்வாங்க
ப்ரோ நா எக்ஸ் டொனேஷன் கட்னே ப்ரோ டொனேஷன்லா
செரி ப்ரோ அது பெரிய காலேஜு அவ்ளதா கெத்தா படிச்சிருப்பீங்க போல
கெத்தா ஒன்னு படிக்ல ப்ரோ
ப்ரோ எந்த ஸ்கூல் ப்ரோ படிச்சீங்க டான் பஸ்கோவா
இல்ல ப்ரோ இந்த சி பி எஸ் இ ஸ்கூல் சொல்லுவாங்ளா
சி பி சி வந்து அது வந் ஆ சொல்லு ப்ரோ
ஆ விவே இது விவேகானந்தா ஸ்கூல் ஆ அந்த ஸ்கூல் பச்சே ப்ரோ நா
விவேகானந்தாவா ப்ரோ
ஆமா ப்ரோ
செரி ப்ரோ அவர் பாத்துருக்கியா ப்ரோ
அவர நா பாத்துர் ப்ரோ நா பொ நா பொறத்து முன்னாடி எறந்டார் ப்ரோ நா
செரி அவரு எப்டி ப்ரோ இர்ப்பாரு
ப்ரோ வெள்ளயா ஐய்ட்டா இர்ப்பார் ப்ரோ அவுரு
வெள்யா ஹைட்டா இருப்பாரா ப்ரோ எது ப்ரோ ஒ ஹைட்டு இருப்பாரா
ப்ரோ என்னட ஹைட்டா இருப்பாரு ப்ரோ அவுரு ஒரு
செரி ப்ரோ செரி ப்ரோ செரி ப்ரோ செரி ப்ரோ இன்ட்ரஸ்ட் இல்ல ப்ரோ அப்றோ சொல்லு ப்ரோ
ம் செரிங்க நீங்க சொல்லுங்க ப்ரோ
என்ன ப்ரோ நவீன் குமார்னு உங்க ஊர்ல யாராது தெரிமா ப்ரோ
ப்ரோ நவீன் குமார் தெரியாது ப்ரோ எனக்கு வந்து எதோ சுந்தராஜ் போ ஃபோன் சந்தர் அதுமார் சொன்னா சொல்வே ப்ரோ நவீன் கேள்வி பட்டதில்ல ப்ரோ அத மாரி கேள்விப்பட்டதில்லியே எங்க ஊர்ல அந்த பேர்ல
கொஞ்சோ அப்டி இப்டி ப்ரோ அவே
அப்டியா ப்ரோ
ஆமாம் ப்ரோ கொஞ்சோ சிக்கம் ப்ரோ அவுரு அவர் கேட்டரிங்லா வருவாரு ப்ரோ அவர் ரொம்ப பெரியாளு ப்ரோ அவரு ஐய்யய்யோ பசங்கிட்டலா சின்ன பசங்லா கெட் ஐயோ அவரா ரொம்ப பெரியாளாச்சு அந் மாரி அவர் எப்பவுமே போனாருனா நாளு பேரு பின்னாடி போயின்னே இருப்பாங்க ப்ரோ
ஏன் ப்ரோ
அவுரு விஐபி ப்ரோ தெரியாதா ப்ரோ
வி ஐ பியா ப்ரோ என்க் தெரியாது ப்ரோ எனக்கு அதெல்லா
ப்ரோ இந்த சைடு ஒரு நாலு கா இது போவு ப்ரோ கார் போம் ப்ரோ அந்த சைடு நாலு காரு ப்ரோ இந்த சைடு ரெண்டு கப்பல் போவு அந்த சைடு ரெண்டு கப்பலு மேல ஒரு ஃபிளைட் போகும் ப்ரோ
இல்ல ப்ரோ எப்டி ப்ரோ ரோட்ல கப் இல்ல இல்ல ப்ரோ எனக்கு புரில ரோட்ல எப்டி கப்பல் போவு
ப்ரோ அது நா சொல்றே ப்ரோ அதுக்குதா ப்ரோ நா சொல்ற வரைக்கு கேளு ப்ரோன்றது புரிதா
சேர் சேர் செரி
நடுவுல வந்து இவுர் போவார் ப்ரோ
ஆஹ
அது நல்லா ஒரு நூறு அடி ரோடு ப்ரோ
ஓக்கே ப்ரோ
அந்த சைடு எத்தன காரு ப்ரோ ரெண்டு காரு நடுவுல இவுருப்போவாப்பல இந்த சைடு ரெண்டு காரு ப்ரோ அது இன்ன காரு ப்ரோ நா பாக்குல ப்ரோ செரியா
என்னா கலர்இது ப்ரோ அது என்னா கலர்கார்கள் எட யார் ஆய்ட்டு இருக்கு சின்னதாருக்கு பெருசா இருக்குமா ம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன காரு ரிமோட்க்கண்ல காரா
சைடு ரெண்டு காரு அந்த சைடு ரெண்டு காரு ப்ரோ
ரிமோ ரிமோகண் லஸ் ரிமோட்கண்ட்ரல்லா
ரிமோட் கண்ட்ரோல்கார்லா இல்ல ப்ரோ என்னா ப்ரோ நீ இன்னு சின்ன பையனாவே இருக்க இரோ பத்தி பேசினிருக்கு மோது ஸிரோ மாரி பேசாத ப்ரோ எனக் டென்ஷன் ஆயிடு ப்ரோ
சேர் சொல்லுது சொல்லு ப்ரோ
அ இந்த சைடு ரெண்டு காரு அந்த சைடு ரெண்டு கா டு இந்த சைடு ஏ கப்பல்ன்னு சொல்றன்னா அங்கதா நீங்க கேக்கணு ரெண்டு சைடு தண்ணி ப்ரோ நடுவுல ரோடு
ஓ அப்டியா ப்ரோ
ஹக்கம் ப்ரோ நீ வந்து மூல இர்ந்தா யோசிச்சிருப்ப ப்ரோ நா சொல்ற அளவுக்கு கப் ப்பல் எதுல ப்ரோ போவு தரையிலயா ப்ரோ போவு
இல்ல ப்ரோ நீ ஹனுக இந்தப்பக்க ரெண்டு கார் அந்தப்பக்க ரெண்டு காரு இது கப்பல நீங்க ஓ வாட்டர்ரா ஆ ப்ரோ
ஸ்டூவா ப்ரோ தெரியுதுமா
எஹ ச் டு எனக்கு தெரியு ப்ரோ எஹ ச் ச டூ தெரியாத ப்ரோ எனக்கு
எட் செட் இல்ல ப்ரோ ஹெச்ஓவா அது என்னன் தெர்ல ப்ரோ சரியா சரி நா அப்புற வந்து ரெஃபர் பண்ட்டீ
ஆ ஓ ட்டு நெனக்கிற வந்து ஆக்சிஜன் ப்ரோ
ப்ரோ நீ ஒளராத ப்ரோ எஹச் டூ ஓ தா ப்ரோ வாட்டரு
அதா ப்ரோ ஹச் சுட்டு ஓ வாட்ரு சொன்ன ம இல்ல ப்ரோ நா மோட்டு சொல்ல ஓ ட்டு சொன்ன ப்ரோ ஓ ட்டு வந்து
மோட்டு பத்துலு வந்து காட்டன் ப்ரோ கார்டுன் ப்ரோ டூன் காட்டூன் காட்டூன் ப்ரோ காது கேக்குதா இல்லியா ப்ரோ கார்ட்டூன் ப்ரோ
ஓ கார்ட்டுன்னா ப்
ப்ரோ மண்ட தா கொழம்பிர்ச்சு காதும் கொழம்பிட்ச்சா அ ப்ரோ
நீ சொல்ற கொஞ்ச இதா கேக்குது அதனால வந்து என் காட்டன் கேட்ட மாரிருக்கு என்னா காட்டன்ரியே என்ன பாத்
ப்ரோ காட்டன் வந்து ஸ் ஒரு துணி ப்ரோ அது
ஓ காட்டன்ல அதே வக இது
டண்ணா
ஆமா ப்ரோ காட்டன்ல நெறையவே காட்டன் இக்கு ப்ரோ
ட்டு வந்து கார்ட்டூன் ப்ரோ அது
ஓ கார்ட்டுனா ப்ரோ
கார்டூன் எப்புடி ப்ரோ உ காதுல காட்டன்னு உய்து
சரி உடு ப்ரோ காட்டன் அ ப்ரோ காட்டூன்ல பாப்பியா ப்ரோ காட்டூன்னு
ப்ரோ நா அந்து சின்ன பையன்யில்ல ப்ரோ மெச்சூட் காய் ஓக்கேவா
ஓ மெச்சுர் காய் அப்புற நீங்க வேலைக்கு எங்க ப்ரோ போறீங்க வேலைக்கு
ப்ரோ வேலைக்கு வந்து நான் எங்கயோ போற ப்ரோ கேட்டரிங் அப்டிப்டி இல்ல ப்ரோ கேட்டரிங் அப்டி இப்டி போகு ப்ரோ பார்ட் டைம்மு இன்னு ஃபுல் டைமா கம்மிட் ஆகுனு ப்ரோ
நீங்க கொஞ்சோ சொல்லி வுட்டீங்னா நானா அப்டி வே வேலைக் வருவ கேட்டரிங்க்கு வருவ ப்ரோ நாங்களு
சேரி ப்ரோ வரே ப்ரோ நீங்க எங்க ப்ரோ வந்தா ஓழுங்கா செய்வீங்களா ப்ரோ
ப்ரோ வேல செய் ப்ரோ இந்த புரியதா உனக்கு இப் இந்த ஒழைப்புக்கு ஒ இது உதாரணமே நாதா ப்ரோ
எதுக்கு உதாரணம் ப்ரோ
அந்த கடினமா ஒழைப்பிற்க்கு ப்ரோ
கடினமான ஒழைப்புலா நா கேக்ல ப்ரோ வேல செய்வீங்களான் கேட்டே ப்ரோ ஹார்ட் ஒர்க்லாம் வேணாம் ப்ரோ வேல செய்விங்களாந்தான் ப்ரோ கேட்டே
ஆ அது செய்வே ப்ரோ அதெல்லா செய்வே ப்ரோ வேல செய்யாம அப்றோ
ஓ அப்டியா ப்ரோ அத சொல்லே ப்ரோ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு ஏ ப்ரோ
ப்ரோ அது அப்டி சொல்ல ஹார்ட் ஒர்க்கர்ன சொன்னே ப்ரோ நானு
ஹார்ட் ஒர்க்கரா கடினமான ஒர்க்கரா ப்ரோ
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
ம் சேரி ப்ரோ எதுல ப்ரோ கடினமான ஒர்க்கர் நீ
ப்ரோ கடினமா வேல செய்வே ப்ரோ நானு
ஓ அப்டியா ப்ரோ
ஆமா ப்ரோ
சேரி
நீங்க என்ன நீங்க என்ன பண்ணீங்க
நா வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர் ப்ரோ நா வந்து கஷ்டமா அப்டில்லா ப்ரோ இ ஒரே நிமிஷோ அப்டியே இரு ப்ரோ
செரிங் ப்ரோ என்னா ப்ரோ எதாச் கேள்விபட்டிங்களா ப்ரோ
புரியில ப்ரோ
ஏதோ சத்தம் கேட்ட மாரி இருந்துச்சு என்ன வேனு
ப்ரோ கோல்டு் ப்ரோ
கோல்டா ப்ரோ நா எதோ வேறேதோ ச் இல்ல பக்கத்துல எதோ இருந்த மாரி அத அடிச்சுட்டு நா வந்து பாத்தே
இஷு புரோ
ஓ அப்டியா ப்ரோ நீங்க பாத்து ஒரு டாக் சொன்னீங்களா அந்த டாக்கதா அடிச்சுடீங்க போலேன்டு பாத்துட் ருந்தே நானு
ப்ரோ அந்த டாக்கு தா அடிக்கணு வந்து கத்தினே இருக்கு ப்ரோ
அப்டியா ப்ரோ ப்ரோ டாக் என்ன பண்ணு பாவம் ப்ரோ அதெல்லா
ப்ரோ நா வந்து கோ அப்டி அடிக்கறது சொல்ல ப்ரோ
ம்
அது வந்து ஹியூமன் டாக் ப்ரோ
ஹியூமன் டாக்கா
ஆமா ப்ரோ அது வந்து அனிமல் டாக் இல்ல ப்ரோ அது ஹியூமன் டாக்
புரியிலயே ப்ரோ எனக்கு
ப்ரோ அது வந்து அந்த டாக்குக்கு வந்து ஆ ஆ ஆறு மூல இருக்கு ப்ரோ ச்செ ஆறு அறிவு இருக்கு ப்ரோ
ஆர் ப்ரோ நாயிக்குனா அஞ்சு அறிவு தா ப்ரோ இருக்கு
அது ஹூயுமன் டாக் ப்ரோ ஹூயுமன் டாக்
அப்டி கேள்விப்பட்டதுல்ல அ அது எங்க இருக்கு ப்ரோ அது
ம் ப்ரோ அது வந்து அது பேரு வந்து தெரியு ப்ரோ அது எங்க இருக்குன்னா கொஞ்சோ தள்ளி இருக்கா தெரில ப்
தள்ளி இருக்குன்னா எப்டி ப்ரோ
ப்ரோ அது மறஞ்சிருக்கு ப்ரோ ஹைட் அண் சிக் வெளையாடுது ப்ரோ அது
ஹைட் அண் சிக் விளையாடுத்தா ப்ரோ
ஆ நல்லா பேசு ப்ரோ வாழப்பழோ மாரி
டாக்கிக் டாம்மா இல்ல டாக்கிங் டாக்கா டாக்கின் அதுவா ப்ரோ
ஆ அமா ப்ரோ அது பேர் வந்து நவீன்னு நெனைக்கற ப்ரோ
என்னா ப்ரோ உங்க ப்ரெண்டு பேர் சொல்ற மாரி இருக்கு
ப்ரோ ஏ ஃப்ரெண்டுன்னு எப்படி ப்ரோ உனக்கு தெரியு
இல்லல்ல நவீனு சொல்லின்னு வந்துதுல்ல அதுதா
ப்ரோ நா நவீன் ஏ ஃப்ரெண்டுன்னு நா எப்ப ப்ரோ சொன்ன
இல்ல ப்ரோ நீங்க வந்ததுல இருந்து நவீனா நவீனா கேட்டீங்க நவீன் பேர் சொல்லீங்க அதா ஃப்ரெண்டு தானு போலி பாத்த நானு
ப்ரோ நா தா சொன்னல்ல ப்ரோ நாய் கொழச்சின்னே இருக்கு அதா நவீன் நவீன் சொல்ற ப்ரோ புரிதா ஆமா ப்ரோ
இதே வளை நா ஏதோ உங்க ஃப்ரெண்டு உயிர் நட்புன்னு நெனச்ச ப்ரோ நானு
உயிர் நட்புனா எப்படி ப்ரோ
அதாவது பெஸ்ட்டு பிரண்ட்டுனு
ஓ அப்படியா ப்ரோ அது எனக்கு அர்த்தோ தெரியாது ப்ரோ அப்பறமா தெரிஞ்சுட்டு சொல்ற ப்ரோ
செரிங் செரிங்க ப்ரோ
ம் ஓகே ப்ரோ செர்னா ப்ரோ காலேஜில என்ன ஸ்டார்ட் பண்ட்டாங்களா லெசன்லா எடுக்க
ப்ரோ காலேஜ் நல்லா தா ப்ரோ போது காலேஜ்ல ப்ராஜெக்ட் பண்ண சொல்றாங்க ப்ரோ ப்ராஜெக்ட்
ப்ராஜெக்ட் பண்ணணு வேற என்ன ப்ரோ பைனல் இயர் வன்ட்டிங்க ப்ராஜெக்ட் பண்ணாமா பின்ன என்ன ப்ரோ பண்ண போறீங்க
ப்ரோ அது பண்ண தெரிஞ்சா பண்ண மாட்டன்னா ப்ரோ நானு அவங்க வந்து சொல்ட்டு போய்றாங்க நமக்கு அப்ப தூக்கோ வருது ப்ரோ கிளாஸ்ல
ப்ரோ காலேஜ்ல எல்லா தூங்கக்கூடாது ப்ரோ என்ன ப்ரோ நீ
இல்ல ப்ரோ கரட்டா வீட்டுல வீ்ட்ல வந்து தூக்க வர மாட்டுது ப்ரோ அங்க போனா தூக்கோ வருது ப்ரோ நல்ல இங்க காத்து அடிக்குது இங்க ஃபேன்னு வந்தா அடிச்சா கூட தூக்கோ வர மாட்டிங்குது அங்க போனா சும்மா ஃப்பேன் இல்லனா கூட தூக்கோ வருது ப்ரோ அந்த மாரி
ப்ரோ இரு ப்ரோ காசு குடுத்துட்டு எதுக்கு ப்ரோ காலேஜ்ல போய் தூங்குணு இங்கயே வீட்லயே படுத்து நல்லா ஒரங்களாமே
நம்ப ட்ரிப்புக்கு போனா ட்ரிப்புக்கு போய்ட்டு ஏ ப்ரோ நம்ப ரூம் எடுத்து தூங்கணு
ப்ரோ நைட்டு தூங்கலா ப்ரோ டேல தூங்கக்கூடாது ப்ரோ
அப்டியா ப்ரோ நா டே வந்து நைட்ல வந்து கொஞ்சோ தூங்க வர்லனா சி தேட்டியோ தூங்கிட ப்ரோ நானு
எப்டி ப்ரோ ரோட்ல திரிவியா ப்ரோ
ரோட்ல திரிமா புரில
டேல தூக்கோவர்துன்னா அப்புனா நைட்ல திருவியா ப்ரோ
இல்ல ப் நைட்ல வீட்ல போ வீட்டு்ல உக்காந் போன் நோண்டு ப்ரோ மொபைல் பாப்ப
ஆ ஓகே ப்ரோ என்னா ப்ரோ பாப்ப போன்ல
ப்ரோ எல்லாக்கு அதே மாரி ரீல்ஸ் அப்ப ரீல்ஸ்ஸு
ம் ஓகே ப்ரோ என்னா ஃபோன் ப்ரோ ஒன்து
ப்ரோ என்து ஐஃபோன் ப்ரோ ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ
ஆ ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ்ன்ற ப்ரோஸ்
சாரி ப்ரோ ட டங்கு ஸ்லிப் ஆய்ச்சு அது என் ஃப்ரெண்டு வந்து வேற ஃபோனு
டங்குன்னா என்னாது ப்ரோ
டங்க்னா தெரியாதா ப்ரோ டங்க்குனா டங்கு தா ப்ரோ
அப்டின்னா என்ன ப்ரோ எனக்கு புரில ப்ரோ
ப்ரோ அது ஒரு பொருளு ப்ரோ அது
பொருளா ப்ரோ அது ஏ ப்ரோ ஸ்லிப் ஆது
அதுதா ப்ரோ அது கீழேந்துது அது மெரூச்சுட்ட நானு அதா ஸ்லிப் ஆய்ச்சு ப்ரோ எனக்கு
ஓ அப்டியா ப்ரோ
ஆமா ப்ரோ
செரி பட நா அப்டி எதுவு கேள்வி படல அதனாலதா கேக்குற
அப்டியா ப்ரோ நா மெர்சிட்டு
ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணலான் இருக்க ப்ரோ
இல்ல ப்ரோ அவருக்கு ஃபர்ஸ்ட்டன் தொடர்பு ஃபோன் பண்ணிட்டாரு ப்ரோ அவர் தா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அவர்க்கு பண்ட்டு நா பண்ற ப்ரோ நெக்ஸ்டு பண்
இஇ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ நீங்க வந்து பிரேம்ஜி கிட்ட பேசுங் ப்ரோ போ நா வந்து பாட்னர் ப்ரோ இப்பொ நா பாட்னர் கிட்ட பேசியே ஆவ்னு ப்ரோ அவர் வந்து என்னோட உயிர் ப்ரோ
உயிர்ன்னா என்க் புரில ப்ரோ எனக்கு
ப்ரோ நட்பு ப்ரோ இப்பதா ப்ரோ டிக்ஷ்னரில பாத்துட்டு வந்த
ஓ டிஷ்னரி பாத்தியா ப்ரொ க்கு அப்போ நவீன் என்ன
பன்னெண்டு நிம்ஷ ஆய்டுச்சு ப்ரோ எனக்கு வெறுப்பா இருக்கு ப்ரோ உங்கிட்ட பேச
ப்ரோ பேசுங்க ப்ரோ அதுல என்ன வாங்ஸ் அத்லா இல்ல ப்ரோ
செரி ப்ரோ எதோ ஒரு கால் வருது பேஸ்ட்டு வர ப்ரோ
சரிங் சரிங் ப்ரோ